முக்காலை வணக்கம் பா நல்லா இருக்கீங்களா நா நல்லா இருக்கே நீங்க என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கும்ப்பா ம் வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா ம் எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்க வீட்ல அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆ எல்லாருமே நல்லா இருக்காங்க சாப்ட்டாச்சுங்கலா ஆ சாப்பிட்டாச்சுப்பா தோச சாப்ட்டாச்சு
சரி சரிங்க
ம் நீங்க என்ன சாப்ட்டீங்க நா இன்னும் சாப்டலிங்க இனிமேல் தான் சாப்டன்னுங்க நல்லது நல்லது செரி செரிங்க வீட்ல எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்ல பையன் பாத்தீங்கன்னா கபடிக்கு கிளம்பிட்டா ஸ்போர்ட்ஸ் அவன் விளையாடுவான் அதனால அவன் கிளம்பிட்டா ஆ பாப்பா ம் பாப்பா பாத்தி அ ம் நீங்க இன்னிக் ஒர்க் போலயா லீவா இன்னிக் தி அப்புறோ நீங்க வெளில எங்
இன்னைக்கு ஒர்க் நா லீவுங்க பி பிஸ்னஸ் பண்லான்ட்டு அந்த இதுல
நானு தம்பியு கொஞ்சோ ஃப்ளான் பண்ணிட்ருந்தோ ம் என்ன மாரி பிஸ்னஸு பண்லானு நெனச்சிட் ருக்கிங்க அந்த
கௌ ஃபாம் தா போட்லான்ட்ருக்கங்க
நல்லது நல்லது
கௌ ஃபாமு அப்புறோ ட்ரேடிங் கொஞ்சு தெரியு அதுல
துரியு அதுல கொஞ்சோ ஒ பண்ணிட்ருக்கோ நல்லதுப்பா நல்லதுப்பா அ டரேடிங் வந்து நீங்க கத்துக்கிட்டீங்களா எனக்கு கூட ஒரு இன்ட்ரெஸ் இருக் கு கத்துக்கலான்ட்டு ட்ரேடிங் நீங்க கத்து
அ ஆமாங்க கத்துக்கிட்டோ ஒரு ஒன் மந்த்தா நாங்க எப்டீனா எ தெரிஞ்சவ்ங்கிட்ட கேட்டு அதுல்லாம பாத்தீங்ன்னா யூட்யூப்ல நெறைய வீடியோஸ் பா
வீடியோஸ் பாத்து ஓ அ ஆல்ரெடி தம்பிக் கொஞ்சோ அத்ல இன்ட்ரெஸ்ட்டு முன்னாடி இருந்தே இந்துது ம் அதனால அவுரு கொஞ்சோ முன்னாடியே கொஞ்சோ கத்துக்னால அப்டே எனக் முன்னாடியே அவரு கத்துகி ட்ருந்துருக்காரு அதனால அவரு கிட்டயு கேட்டு அப்புறோ ரெண்டு பேருமே அப்றோ என்னாச்ன எனக்கு இன்ட்ரெஸ்டடு தம்பிக்கு‌ இன்ட்ரெஸ்டடு அத்னா ரெண்டு பேரூ சேந்தே பண்லா
ரெண்டு பேருமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து
இன்ட்ரெஸ்ட் எடுத்து கத்துகிட்டு அப்றோ உள்ள எறங்கியாச்சுங்க ம் நல்லதுப்பா எனக் ட்ரேடிங் பற்றி பத்தி கொஞ்சம் பேசிக்கா சொல்லி குடுக்றீங்ளா அ செரிங்க கண்டிப்பா சொல்றங்க ம் அ எப்டினா சேலே ரெண்டுருக்குங்க ம் அ ஸ்டாடிங் டைம் பாத்தீங்கன்னா ஒரு உம்பது மணிக்கு ஸ்டாட் ஆகு மார்க்கெட்டு ம் இப்ப எப்டினா நம்ம இப்ப நீங்க ஒரு லேண்டே வாங்குறீங்கன் வெச்சுக்கீங்களே சொல்லுங்க ப இப்போ ஒரு லேண்ட்டு வாங்குறீங்கனா நீங்க எத வச்சு நீங்க லேண்ட்டு வாங்குவீங்க லேண்டுன்னா ஒருத்தவ்ங்க பேர்ல இருக்கோ அந்த பே அந்த லேண்டு வந்து எ பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிப்பே அப்டிதா வாங்குவே அ அதில்லாமங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா சுத்தி அ எனக்கு லேண்டு வந்து எங்க இருக்கு சிட்டியில இருக்குதா இல்ல வில்லேஜ்ல இருக்குதா இனி ஃப்யூச்சர்ல பாத்தீங்கன்னா இந்த லேண்டுக்கான வேல்யூ அதிகமாகுமா ஆகாதா
பக்கத்துல வந்து நம்
வந்து நம்ம ஸ்கூலு ஸ்கூல் காலேஜஸு அந்த மாதிரி இருக்குதான் பாத்தான வாங்குவீங்க மெய்னான ஏரியால தான வாங்குவீங்க கண்டிப்பா ஆமா ம்
அ அந்த மாரி தாங்க இப்ப நீங்க ஒரு ஷேரு போ இ வாங்குறீங்க அப்டீங்னா அது வந்து பா
து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷேரு வந்து உங்குளுக்கு வந்து ஃப்யூச்சர்ல அது வந்து வேல்யூ இருக்கா இப்ப பெரிய பெரிய கம்பெனிலந்துதா நம்ம ஷேரு பண்ணோமே பட் டாடால சொல்லுங்க இப்ப டாடா கம்பெனில நீங்க ஷேரு வாங்குறீங்க ஒரு ஷேரு வாங்குறீங்கனா அந்த ஷேருல வந் து அ இப்ப ஃப்யூச்சர்ல வந்து நம்ம வாங்கற்து வந்து வேல்யூ ருக்கா ம்
ஒரு ஷேர் நம்ம வாங்குறனா அதுல ஒரு வேல்யூ இருக்கா இல்லயானு பாத்துதா வாங்கனோ அ அதே மாரி பாத்தீங்ன்னா அந்த மார்க்கெட் வ மார்க்கெட் வந்து நம்ம ஸ்டாடிங் என்ன டைமு எண்டு டைமு எல்லாமே தெரிஞ்சு இப்ப நீங்க ஒண்ணு இல்லீங்க
இப்ப இல்லைங்க உங்களுக்கு வந்து நா இப்ப நா சொல்றது வந்து உங்களுக்கு புரியாம கூட இருக்கலா ஒன்னு நீங்க யூடியூப் சீரில யூடியூப் க பாத்தீங்கன்னா நெறயா வீடியோஸ் எல்லா இருக்கு பேசிகோட இது இதெல்லா உங்களுக்கு இருக்குங்க ம் அது கொஞ்சோ கொஞ்சமா தெரிஞ்சுகிட்டீங்கன்னா அது போக போக உங்களுக்கே அந்த அப்டினா உங்களுக்கு ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்க தாராளமா கத்துக்கலாங்க அது இப்ப இப்ப வந்து கோர்ஸ் எல்லா இருக்கு போல இருக்கே அப்டியா டிரேடிங் கோர்ஸ் எல்லா இருக் புரிலைங்ளே அ இருக்கு இருக்குங்க கோர்ஸ் எல்லா நெறயா இருக்குதுங்க அது வந்து பாத்தீங்கன்னா எ நம்பிக்கையான ஆளா போய் நம்ம ஜாய்ன் பண்ணுங்க ஏனா நெறயா பக்கோ பாத்தீங்கன்னா சும்மா பேருக்கு சொல்லி தரன்னு சொல்லி அமௌன்ட் நம்மிட்ட வாங்கிட் வாங்கிட்டு அ
அப்டினா பேசிக் மட்டு சொல்லி் குடுத்துட்டு அது உண்மையானது எது நல் நம்ம எப்படி வாங்கனா கரெக் டா இருக்கு எப்படி வாங்க கூ டாது இது எதுமே சொல்லித் தர மாட்டாங்க ஆ அதா உ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருகிட்டயாவது கேட்டுக்குங்க இல்லை னால ஒரு கோர்ஸு போறனாலு பிரச்சனை இல்லைங்க நீங்க அத எதாவது தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு இவங்க பரவால்ல நல்லா சொல்லி நல்லா தருவாங்க அந்த மாரி தெரிஞ்ச
தெரிஞ்சவங்க அந்த மாரி கேட்டு அதுக்கப்புறோ போய் ஜாயின் பண்ணா பரவால்லைங் நல்லது பா சேரி சேரிங்க அப்பெல்லா இகாமர்ஸ் சொன்னல்லங்க அதுல நானு தம்பியெல்லா பண்லான்ட்டு இருக்கோங்க நல்லது நல்லது அ ஒன்னுமில்லாம ஒன்னு இல்ல ரெண்டு மூணு மூணன்னா அப்ப பிளான் பண்ணி வெச்சிருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா பண்ணலா வீட்ல இரு க்கும்போது ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணும்போது நல்ல வெற்றி கெடைக்கு கவலப்படாம பண்ணுங்க நல்ல அனுபவோ இருக்கணு உங்களுக்கு அதுல என்னவா பிசினஸ் பண்ணாலுமே அதுல பாத்தீங்கன்னா அனுபவோ இருக்கணு கண்டிப்பா கண்டிப்பாங்க ம் அது இருக்கனால செரி இதுல இறங்கலா அப்டின்னு சொல்லிதா பண்ணிட்டு இருக்கோ நல்லது நல்லது அ அதா பாக்கலாங் சொல்றாங்க ஆனா இப்ப ஃப்ளிப்கார்ட் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பொருள் வாங்கி நம்ம போட்டோ அப்டினா நம்மளுக்கு நல்ல லாபோ கெடைக்கு ஹோல்சேலா எடுத்து நம்ம போடறப்ப நம்மளுக்கு அதுல நல்ல லாபோ கெடைக்கு அப்டின்னு சொல்றாங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க இப்ப நீங்க ஹோல்சேல்ல நீங்க தனித்தனியா வாங்கற பொருளுக்கு ஹோல்சேல்ல வாங்கருக்கு நம்ம ரேட் கொஞ்சோ கம்மியாதா கெடைக்குங்க அத வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள நம்ம வந்து அம்பது ரூவாய்க்கு வாங்கிருப்போ ஹோல்சேல்ல நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து அம்பது ரூபாய்க்கு கெடைச்சிருக்கு ம் ம் அதே நம்ம பாத்தீங்கன்னா போட்டோஸ் எல்லா எடுத்து டிஸ்கிரிப்ஷன் எல்லா குடுத்து அது ஒரு நூத்தம் பது ரூவா இரநூறு ரூவானு சொல்லி நம்ம போட்டம்னா ம் நமக்கு பாத்தீங்கன்னா எவ்ளோ விக்கிறாங்க ஆமாமாமா
த்தாங்க எந்த ப்ராடக்டா இருந்தாலுமே நம்ம போட்டோஸு டிஸ்கிரிப்ஷன்ல்லா கரெக்ட்டா குடுத்து அவுங்கள அப்டினா பீப்பிள வந்து நம்ம அட்ராக்ட் பண்ற மாரி நம்ம நம்மளோட எப்டினா வெப்சைட்ல நம்ம போட்டம்னா
நம்மளால ஓ கண்டிப்பா நமக்கு சேல் ஆகுங்க ஆமா அது கூட நல்லா லாபந்த அமேசா சொல்லிட்டு ம் ஒருத்தங்க சொன்னாங்க எனக்கு ம் கண்டிப்பா சேரிங்க நா எப்டி மூவ் பண்றதுன் தெர்ல ஃபர்ஸ்ட் எப்டி மூவ் பண்ணு இ காமர்ஸ்ல்லா
இ காமர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்கல்ல எ டிரேடிங்ல கோர்ஸ் இருக்கு அப்டின்னு இப் இது க்கு கோர்ஸ் இருக்குதுங்க ஆமாமாங்க இதுக்கு கோர்ஸ் இருக்கு எப்டின் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கவங்க வந்து கோர்ஸுக்கு போனாங்க அப்டின்னா அவுங்களே அந்த கோர்ஸ் எல்லா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி குடுத்து உங்களுக்கு ஜி எஸ் டியு அவுங்களே போட்டு குடுத்துருவாங்க
நல்லது நல்லது ஆ பிசினஸ் பண்றதுநாளே ஒ ஜீ எஸ் டி மெயின் ஆய்டுசுங்க இப்ப ஓ ஜி எஸ் டி பாத்தீங்கன்னா ஃபோர் தவ்சண்ட் ல இருந்து த்ரீ தவ்சண்ட் வருது மந்த்லி நம்ம பே பண்ணனுமா இல்ல நம்ம பொருள் சேல் பண்றதுக்கு ம் ஜி எஸ் டி கிரது ஒன்சு நீங்க பே பண்ணி வாங்கிடிங்கன்னா உங்க உங்க பிசினஸ் கு ஒரு ஜி எஸ் டி அக்கவுண்ட் ஓ ஓ நா ஃபுட் செக்யூரிட்டி அதுதா இருக்குன்னு நெனைச்ச இது மாரி கூட உண்டா ஆமா ஆமாங்க இப்ப இப்ப நார்மலா நம்ம எதோ திங்ஸ் லா சேல் பண்ற அதெல்லாம் ஒண்ணு பிரச்சன இல்ல ஜி எஸ் டி இருந்தா போது அதே ஃபுட் ரிலேட்டடா நீங்க ஏதாவது செயல்படமும்னு நினைச்சிங்கண்ணா லைசென்ஸ் வாங்கிருனுங்க ம்
அது வந்து பாத்தீங்கான லைசன்ஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் வரையு சொல்லிருக்காங்க ஆ இப்ப ஃபுட் ரிலேட்டடா நீங்க உங்களுக்கு இன்டரஸ்ட் இருக்கு சேல் பண்ணா நீங்க லைசன்ஸ் வாங்கிதா சேல்
நல்லது நல்லதுப்பா இப்ப நா வீக் இருக்கிறதுனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏதாவது பண்ணலா அப்டின்னு ஒரு ஐடியா இருக்கு கூ கண் தாராளமா நீங்க ஈகாமர்ஸ் எடுத்து பண்லாங்க அது பாத்திங்கண்ணா நறையா ஹவுஸ் ஒய்ஃப் அதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க நெறைய பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லது நல்லது ஈகாமர்ஸ் எடுத்து பண்றது நா இருக்கிற இட பாத்தீங் ன்னா கிராமங்கிறதுனால எனக்கு வெளில போறதுக்கு ஆ சரியா இப்ப இ காமர்ஸ் கோர்ஸ் படிக்கணுனா எப்டி படிக்க கிறது ஆ நா வந்து திருவாரூர் உள்ளார ஒரு சின்ன கிராமோ
சேரி சேரிங்க இப்ப பக்கத்துல நீங்க வந்து ஹ கோர்ஸு படிக்கிற மாரி எங்க சென்டர் எங்க இருக்குன்னு தெரில நீங்க சர்ச் பண்ணிதா பாக்கணு பக்கத்திலயே கவனமா இருக்கூ மா னுதெரில நீங்க அது ஒன்ஸ் அது படிச்சுட்டு வந்ட்டீங்கன்னா இன்னு ஒரு ஒரு ஒன் வீக்குள்ள தா இருக்கூங்க அந்த கோர்ஸ்ஸு அத படிச்சுட்டீங்கன்னா அவுங்களே அவுங்க கிட்டயே கேட்டீங்கன்னா ஜி எஸ் டி எங்களுக்கு அக்கோ எங்களுக்கு ஒரு அக்கோண்ட்டு ஓபன் பண்ணி குடுங்க அப்டின்னா அவுங்களே கூட இங்க போய் பண்ணுங்க இல்ல அவுங்களே கூட பண்ணி குடுத்துருவாங்க
ம் ம் அப்டி பண்ணிட்டு கூட நீங்க வீட்ல இருந்துட்டே நீங்க சேல்ஸ் பண்ணும் போது ஒவ்வொரு டைம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கே வந்து எடுத்துட்டு போற மாரியூம் இருக்கு ம் ம் ரொம்ப வில் இருந்தா மட்டும் தான் அவங்க சேல்ஸ் மேன் வரமாட்டாங்க வாங்கறுத்கு ஓ ஓ
இல்ல ஓரளவுக்கு நம்ம டெவலப் டூ வில்லேஜா இருந்ததுன்னா அவுங்கள அவுங்களே வந்து வாங்கிட்டு போறதெல்லா இருக்குதுங்க
ஆ நல்லது நல்லது
இப்ப ஆர்டர் வந்துச்சுன்னா ஒரு பத்து இருவது நீங்க பேக் பண்ணி மட்டூ வச்சுட்டீங்கன்னா அவுங்க வந்து வாங்கிட்டு போயிருவா ங்க சேல் பண்றதுக்குங்க
ஆ நல்லது நல்ல லது நா கூட முயற்சி பண்ணி பாக்குறே நா சேர்ச் பண்ணி பாக்குறே கூகுள்ல சேர்ச் பண்ணி பாக்குறே இங்க பக் கத்துல ஏதாவது சொல்லி கொடுக்குறாங்களா அப்டின்ட்டு ஆ ஒன் வீக் ஒன் வீக் போனாலே முடுஞ்சிருமா ஆ ஒன் வீக்குள்ள தாங்க இருக்கூ அப்டிதா சொன்னாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்ஸ்டா யூஸ் பண்ற மாரி இருந்துதன ஈகாமர்ஸ் தமிழ் அதுல ஒரு சேனல் இருக்குதுங்க அந்த சேனல் ஃபாலோ பண்ணி அதுல இருக்குற வீடியோஸ் லா பாருங்க ஆ ஆ நறையா ஹவுஸ் ஒய்ஃப் தா அதுல எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லது நல்லது ஆ அந்த சேனல் பாத்தா கூட உங்களுக்கு ஏதாவது ஐடியா கெடைக்கலாங்க செரிப்பா செரிப்பா முயற்சி பண்ணி பாக்குறே
கண்டிப்பா கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க சேரி சேரிங்க
ஆ செரிப்பா எனக்கு கூட வீட்லருந்தே எதாவ்து பண்ணணுனு ரொம்ப ஆச இருக்கு என்னால வெளில போ முடிய்ல அந்த மாதிரின் சொல்றதுனால அதுனால என்னால என்னால எதுமே மூ
அதாங்க இந்த இக் அதாங்க இ காமர்ஸ்ஸோட நீங்க கோர்ஸ் மட்டு நீங்க படிச்சுட்டு வன்டீங்கனா உங்களுக்கு ஐடியா கெடச்சு ரு
ம் அப்பறோ அது பண்றதுக்கான கேஷ் மட்டு வாங்குறக்கு மட்டு தானே வெளிய போவீங்க நீங்க ஒர்க்குன்னு பாத்தீங்கனா வீட்டி பண்ணலா பண்ணலா ஆ ஆ நீங்க இப்போ உங்க சேல்ஸ்ஸே அதிகமா அதிகமா பண்ணீங்கனா ஸ்டாக் மட்டு வாங்கி வச்சுட்டீங்கனா ஆ உங்களுக்கு ஆர்ட்ரு வர வர சும்மா பேக் பண்ணி மட்டு நீங்க குடுத்துட்டு வந்தாவே போதுங்க நல்லதுப்பா நானு முயற்சி பண்ணி பாக்குறே நன்றிப்பா உங்கள்ட பேசுனதுல ரொம்ப நெறைய நல்ல தகவல்கள தெரிஞ்சுக்கிட்டே மீண்டு ஒரு அழைப்புல
ஆம் ஓ நன்றிங்க